ஹலோ
ஹலோ
ஹாய் சிஸ்டர்
ஹாய் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நான்னா இப்பதா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டோ
என்ன சாப்பாடு
எங்க வீட்ல இனைக்கு தோச
ம்
சாம்பார்
ஓகே ஓகே காலையிலவா இட்லி சாம்பார் மாதிரியா
இ சாம்பார் என் பிள்ளைங்கல்லா ஸ்கூல் போயிருக்காங்கல்ல அதனால அவங்களுக்கு ட டிபன் காலையில
ஓகே ஓகே ம்
லன்சுக்கு குடுத்து விட்டாச்சு அப்டின்னு
ஓகே ஓகே
உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு
எங்க பசங்களுக்கு இன்னு ஸ்கூல் ஆரம்பிக்கல டுவெண்ட்டி செகண்ட தா ஸ்கூலு ஆமா வீட்லதா நம்மள போட்டு
பாடா படுத்து வாங்க பாவ பாவப்பா நீங்க எல்லா
ரெண்டு மாச லீவுங்க லீவு சிஸ்டர்
எங்குளுக்கு ரெண்டு மாசம் லீவ்வு கரெக்டா ஃபோர் எங்குளுக்கு தேர்ட்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்லே
எங்ளுது கேவி ஸ்கூல்ல நாங்க கேந்தர வித்யாலயா
புரியல
கேந்தர வித்யாலய கேவி கேவி நாங்க
கேந்தர வித்யாலயா ஓகே
ம் சிபிஎஸ் ஆமா சென்ட்ரல் கவர்மெண்ட்னால எங்ளுக்கு இருவத்தி ரெண்டு தா
ஓ ஓ
எத்தன கொழந்தைங்க உங்குளுக்கு
எனக்கு ரெண்டு பிள்ளைங்க ஆப் ஒரு ஆனொன்னு ஒரு பொண்ணொன்னு
சூப்பர் சூப்பர் ம்
ம் கொச் சின்ன பிள்ளைகதா எல்லான் ஃபர்ஸ்ட் பையன் தேர்டு செகண்ட் பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்டு
என்து பெரிய பொண்ணு ஃபோர்த்து செகண்ட் பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்
அப்டிங்களா ஓகே ஓகே
காலையில நாங்க கேள்வரகு சாப்டோ
ஓ
என்னா டாபிக் பேசலாம்
நீங்களே சொல்லுங்களே நாங்க இதுக்கு நா இதுல வந்து புதுசு இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிருக்கே ஃபர்ஸ்ட் காலரே நீங்க தா எனக் கு பரவாயில்ல ஃபஸ்ட்டு காலரே எங்ளுக் கு வந்து கொஞ்ச லக்கியா கெ டச்ச மார் நா பீல் பண்றே
தேங்க்யூ சோ மச் ப்ளேசஸ் பத்தி பேசலாமா பிடிச்ச ப்ளேசஸ் இருக்கும்ல்ல எடங்கள்ல இருக்கும்ல நீங்க போய் பாத் பதுட்டு உங்கள மனச ஈர்த்த ப்ளேசஸ் இருக்கும்ல இங்க தமிழ்நாட்டுல ஒரு ஒரு ஊரு இருக்கும் இல்லையா அந்த மாரி பத்தி பேசலாம் நீங்க எந்த ஊரு
நா வந்து அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம்
விருதுநகரா நாங்க திருச்சி திருச்சிராப்பள்ளி மாவட்டம்
ஓ நாங்க இப்பதா ரீசண்டா வந்தோ அந்த சைடு கும்பகோண வந்தோ லீவுக்கு அம் கும்போணம் ஃபுல்லா சுத்தி பாத்தோ
ஆன் செரி செரி நெறையா ஆமா அங்க டெம் பிள்ஸ்லா
ஆ
லா அதிகமாவே ஃபுல்லாவே கிரக டெம்பிள்ஸ் தா அத அதிகமா இருக்கு ம்
ஒரு மேரேஜுக்கு வந்துட்டு அப்டியே ட்உ டேஸ் ஸ்டே பண்ணி ஃபுல் ஏரியாவு சுத்தி பாத்தோ நல்லா இருந்துச்சு ரொம்ப புடிச்சிருந்துச்சு எனக் புடிச்சிருந்துச்சு கும்பகோணம்
ம் இல்ல அங்கிட்டு ஃபுல்லாவே நல்லா இருக்குன் உங்களுக்கு ஃபுல்லாவே கோயிலுங்கதா அதிக தஞ்சாவூர் தாண்டினாலே கோயிலுங்க தா
ஆ ஆன் ஃபஸ்ட் டைம் அந்த லைன் பக்கம் வந்ததே இந்த வட்டந்தான் புதுசு நா இப்பதான் வந்திருக்கேன் அந்த லைன் பக்கமே திருச்சிய தாண்டி வந்ததே இதா ஃபஸ்ட்டைமு
போயிட்டு இந்த அந்த தோஷம் கழிக்கிறதல்லா சொல்லுவாங்கல்ல தோஷோ அந்த ஒம்போது கிரகங்கள் இதெல்லாம் அந்த
அ அ அதுக்கு நாங்க போவல அதுக்கு ரொம்ப டைம் ஆய் ச்சு அதுக்கு போணோன் ரொம்ப எதிர்பார்த்தோ பிள்ளைங்க டையடாயிட்டாங்க அதனால அங்க போகல சாமி மல போனோ ரொம் ப அது எனக்கு முருகன்னா ரொம்ப புடிக்கூ அதனால சாமிமலைக் மட்டூ பெய்ட்டு வந்தோ அங்க பேய்ட்டு வந்தோ
இன்னூ இல்ல சொல்றோ அங்க அதா நெறய ஃபே மஸ் பாமி ஸ் அங்குட்டு கும்பகோணம் சைடு அந்த டிகிரி காஃபி காஃபிஸ்ல்லா நல்லா ஃபேமஸ் அங்கிட்டு எங்க சுத்தி பாத்தாலுமே நா வா
ட்ரைப்பண்ணோ செம செம டேஸ்ட்டு செம நாங்களா காஃபி லவர் வேற நாங்களா
ம் ம் அதாதா நல்லாருக் கு அந்த காஃபி டிகிரி காஃபி அங்கதா ஃபேமஸ் ம் ம் நல்லாருக்கூ அங்க ஒங்குளுக்கு அருப்புக்கோட்ட சைடு அது அங்க என்ன ஒங்களுக்கு உங்க ஊர் சைடு என்னா இது
இங்கிட்டு வந்துட்டீங்கன்னா எங்க ஊர்ல வந்து ஜீரநீர் ஃபேமஸ் சாப்பறதுதா நல்ல இங்கிட்டு ஃபேமஸு ப்ளேசஸ்லா காட்டிலூ சாப்பட்லா
ஃபுட்டு் என்னா ஃபேமஸு
பொர்ட்டா
இதுலாந்தாருக் ஃபுட்டு
பொரோட்டா ஜீரணி சொல்லுவாங்க பாளையம்பட்டி ஜீரணி சொல்லுவாங்க
அ ஓகே ஓகே ம்
இந்த மாதிரி இது நல்லா ஃபேமஸாருக்கூ கொஞ்சொ இத தாண்டி கோவில் பட் டி இப்டி பேயிட்டீங்ன்னா சென்பக அருவி
அ அ ஓ இங்கிட்டா அந்த கோவில்பட்டி அந்த சைடு திருநெல்வேலி சைடா வரூ அருப்புக்கோட்ட அர் சிந்து சிவகாசி அங்குட்டா சிவகாசி அருப் புக்கோட்டை அங்குட்டா
அ ஆமா ஆமா
நா ஓகே ஓகே நாங்க இப்ப ரீசன்டா இந்த கோவில்பட்டிக்கி அ கோயில்பட்டிக்கி நாங்க அங்க வந்துருந்தோ இந்த அந்தோனியார் கோயில் அங்க இருக்கும்ல்ல புளியம்பட்டி அந்தோனியார் கோயில்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்க வந்து ரீசண்ட்டா வந்தோ புளியம்பட் ந்தோனியார் கோயில்ன்னு சொல்லிட்டு
ம் எங்க அருப்புக்கோட்டையில ஃபேமஸ் எந்த கோவில் கேட்டீங்கன்னா சிவன் கோவில் ஃபேமஸ்
சிவன் கோயில் ம் ம் நாங்க திருச்சினால திருச் ச்சி நல்ல சாப்பாடு ந சாப்பாடு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாயிருக்கூ எந்த ஊர கம்பேர் பண்றப்பையூ திரு திரூச்சி வந்து சாப்பாடுங்க எஙக போனாலுமே ந ல்லாருக்கூ கம்மியா ய உச்சி புள்ளையார்
ம் அ திருச்சி உச்சி புள்ளையார் கோயில் ரொம்ப நாள் பாக் குணுன் ஆச ஆனா இதுவரைக்கூ பாக்க முடியாத ஒரு சூழல்லே இருக்கு எனக்கு
சென்ட் ஜோசப் காலேஜி ஃபேமஸு நெறய அந்த சினிமா ஆக்டர்ஸ்ல்லா நெறய ஸ்டடிஸ் எல்லா இங்கதா பண்ணிருப்பாங்க செயின்ட் ஜோசப் காலேஜ்ல ஜமால் முகமது காலேஜ் காலேஜ் எல்லாமே ந நெறைய காலேஜுங்க எல்லா நேம்டு காலேஜா இருக்கும்
ம் ஆமா நெறைய பேரு எங்களுக்கு வந்து எப்டினா இங்குட்டுருந்து எஜிகேஷனுக்கு போறது எல்லாமே திருச்சி சைடா தா இருக்கும்
ம் அதா
திருச்சி கோயம் அ அ அ ஏன்னா இந்த பக்கம் எஜிகேஷன பொருத்த வர டுவெல்த்து வரைக்கும் கரெக்டா இருக்கும் ஆஃப்டர் அவுங்க மேற்கொண்டு படிப் பண்றது எல்லாமே கோயம்புத்தூரு திருச்சி இப்படிதா நாங்க வர்ற மாரி இருக்கும் இந்த பக்கம் இருக்கவுங்க எல்லாருக்குமே அது ஒரு இது இருக்கும்
உங்களுக்கு மதுர ப இது இல்ல அ சென்டர்
ம் மதுர ஆமா மதுர தா எ சென்டர்னால கொஞ்சம் அதான் ட்ராவலுக்கு இதா ஈஸியாவும் இருக்கும்
ஆ அதா அதா சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு மதுர ம் ஓகே ஓகே சிஸ்டர் அப்பறம் வேற
திருச்செந்தூர் போறது புடிக்கும்
ஆ ஆமா அந்த லைன் தானே உங்களுக்கு தூத் தூத்துக்குடி சைடா தூத்துக்குடி திருச்செந்தூரு உங்களுக் பக்கமா அருப்புக்கோட்டையில இருந்து ஓகே ஓகே ஆ
அதனால திருச்செந்தூரு கு
க்க அங்குட்டு எல்லாமே நெறைய இதுதானே திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி நாகர் கோயில் அப்டியே வரிசையா அந்த லைனோ நீங்க எல்லா
அது மாரி இங்க சீ ஃபுட்டும் நெறைய கெடைக்கும்
சீ ஃபுட் அதான் சீ ஃபுட் நெறைய கெடைக்கும் உங்களுக்கு ஓ
ரே ரேட்டும் பரவாயில்லாம இருக்கும் ரொம்ப இதெல்லா அப்டி இருக்காது
ம் நார்மலா இருக்கும் ம்
நார்மலா இருக்கும் சா அதே மாரி இங்க இருந்து ஒன் அவர் பீச்சுனா சாயல்குடி போய்ரலாம்
ஆ சாயல்குடி அ
சாயல்குடி பேயிர்லா அங்கயுமே சீ ஃபுட் எல்லா நல்லா இருக்கும் என்ன அங்கன்னா கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்காது அதுதா ஒரு பிரச்சன
அது அ ஆமா ஆமா அந்த இதானே உங்களுக்கு கல்கர சைடு தனே கோஷ்செல் ஏரியா அதனால உங்களுக்கு அப்டி தா இருக்
ஆ அதனால தண்ணி மட்டும் எப்போனா நம்மதா எல்லாமே கொண்டு போற மார் இருந்தா தான் நம்ம கொஞ்சோ சேஃபா பேய்ட்டு வர்லாம் ஏனா தண்ணிதா கொஞ்சம் சேராது பிள்ளையிலலா கூட்டு போனா
ஆ ஓகே ஓகே
அத ஆ அடுத்து டூ ஹவர்ஸ் ட்ராவல் ஒரு ரெண்ட்ர மணி நேரம் டிராவல் பண்ணா குற்றாலம் பேயிர்லாம்
ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே ம் ம் எங்களுக்கே இங்க சொல்ல போனா இதுதா அப்புறம் பக்கத்துல இது இருக்குது முக்கொம்பூர்ன்னு சொல்லிட்டு கொள்ளிட பாலம் காவேரி எங்களுக் க்கு இன்னொன்னு என்னன்னா ஸ்ரீரங்கம் பேமஸு ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் வெங்கியை நல்லா ஹாயாக படுத்திருப்பாரு அது நல்ல பேமஸு அதே மாரி திதி குடுக்குறது ரொம்ப பேமஸ் எங்க ஏரியா அம்மா மண்டபம்ங்கிறப்ப பிராமின்ஸ்ங்க நெறைய இருப்பாங்க இங்கிட்டு இந்த திதி குடுக்குறவங்க எல்லா இங்கதா வந்து குடுப்பாங்க அந்த முக்கோணோன்னு சொல்லுவாங்கல்ல நா என்னதுன்னா ராமேஷ்வரோ காசி இந்த மூணு இதுவுந்தா அதுக்கு பாத்தீங்களா அந்த மேல உள்ள அந்த க்ரகம்னு சொல்லுவாங்கல்ல அந்த கும்பமா என்னமோ அது மூணுமே சந்திக்கும்னு சொல்லுவாங்க அந்த மூணுமே அது ட்ரயாங்கல் இதுல சந்
ம்
ஓகே சிஸ்டர் டைம் ஆயிடுச்சு போல உங்களுக்கு நெக்ஸ்டு கால்ல
ஓகே மேம் ஓகே தேங்க்
பத்து நிம்ஷோ ஆ அதுக்கப்றோ கட்டாயிரு நா பண்றே உங்களுக்கு இருங்க வெயிட் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஓகே ஆ ஓகே நா நீ